தோழி வணக்கம் தோழி என்ன செய்றீங்க
தோழி நா சும்மாதா தோழி இருக்கே நீங்க
தோழி இப்ப சாப்ட்டீங்ளா தோழி காலை உணவு ஆ சாப்ட்டே தோழி எப்டி பொது தோழி வாழ்க்கை நிலவரல்லா
வாழ்க்கை அப்டியே போது தோழி அதோட நானு போய்ட்ருக்கே தோழி உங்ளுக்கு எப்டி தோழி போது
எனக்குந்தா தோழி இப்பதா படிப்பு முடிந்தது தோழி நா வா வேலை தேடிக் கொண்டிருக்கே வாழ்க்கை என தேடி வந்துக்கு தோழி அந்த மாரி போய்ட்டுருக்கு தோழி
எதுங்க தோழி
இந்த ஒரு மன அழுத்தமா இருக்கு தோழி நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா வந்து நல்லா போய் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்ட்டா நல்லாருக்கு தோழி
ஓ அப்ப நீங்க வந்து உங்ளுக்கு மனநிலை சரி இல்லன்னா சாப்டுவீங்க அப்டிதான
ஆமா தோழி அதுவு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் கவாப்பு இதெல்லா சாப்டுவே தோழி நல்லா சாட் ஐட்டம் மாதிரி
நா எனக்கு அந்த மாரி சாப்புறது ரொம்பவே புடிக்கு தோழி நீங்க வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணிருக்கீங்க தோழி இது வரைக்கு
தோழி நா வந்து காளான் சாப்டுவே தோழி காளான் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பானிபூரி மசாலா பூரி பேல் பூரி தகி பூரி அப்புறமா சாண்வேஜ் இந்த மாரி சாப்ட்டே தோழி நானு நீங்க தோழி
நா வந்து இந்த அத்தோ பேஜோ அ ஷவர்மா அது மட்டு இல்லாம இந்த அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லா சாப்பிடுவே தோழி
ட்லே ரொம்ப அருமையான ஒரு உணவுனா என்ன சொல்லுவீங்க தோழி
நா சாப்ட்டதுலயே வந்து இந்த அத்தோ அப்டிங்கறது ரொம்பவே நல்ல ஒரு உணவு தோழி நீங்க அத ட்ரை பண்ணி பாத்தது இல்லயா நீங்க வந்து சென்னையில வந்து எங்க போனாலுமே அந்த அத்தோ அப்டிங்கற இந்த கட வந்து போட்ருப்பாங்க தோழி அந்த அத்தோ அப்டிங்கறது வந்து இந்த தாய் அந்த அத் அந்த அந்த மாதிரியான ஒரு உணவு வகை தோழி அதுல வந்து இந்த நூடுல்ஸ் இருக்குல தோழி அது அதெல்லா பண் ணி போட்டு ஓட்டு வடை எல்லா ஒடச்சி அது ஒரு ஒரு குருமா மாரி அது ஊத்துவாங்க தோழி
ஆ அப்பா அருமையா இருக்குன்தா நெனைக்கிறே தோழி சாப்பட்றதுக்கே
ஆமா தோழி ரொம்பவே அரு
இந்த பர்மாலதா ரொம்ப ஃபேமஸ் ஆன டிஷ்ல தோழி
ஆமா தோழி பர்மா தோழி
ஆ நீங்க வந்து பானிபூரி ட்ரை பண்ணிருக்கீங்களா தோழி
அ தோழி அ ரொம்பவே எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த உணவு தோழி அது
ஆமா தோழி இந்த பானிபூரி மசாலாபூரிய விட பானிபூரி ரொம்ப அருமையா இருந்தது தோழி அதுல அந்த ன் அந்த குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது டேஸ்ட்டா இருக்கு தோழி
இப்போ எனக்கு வந்து பானிப்பூரிய விட மசாலாபூரி ரொம்ப புடிக்கு
ஓ உங்களுக்கு மசாலாபூரி பிடிக்குமா தோழி எனக்கு வந்து பானிபூரிதா தோழி பிடிக்கு
அதுதா தோழி எல்லாருக்கு மாத்தி மாத் த்தி வேற வேறதா தா தோழி புடிக்குது ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவு சொல்ட்டுமா தோழி
புரில தோழி
நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்சமான ஒரு உணவு மாதிரி சொல்ட்டுமா
ம் சொல்லுங்க தோழி
இந்த சிக்கன் இந்த சிக்கன் சமோசான்னு சொல்லி ஒண்ணு விப்பாங்க தோழி அத சாப்பிட்டு
அதா தோழி இந்த தெருவரகு விப்பாங்க அத்தா தோழி அருமையார்க்கூ தோழி
ஆமா தோழி நீங்க ஸ்
ஆ சாப்ட்ருக்கே தோழி ஆனா நா சாப்ட்ட வரைக்கு ரொம்ப அருமையாலா இல்ல தோழி நீங்க எதுனா கட சொன்னீங்கனா அங்க போய் சாப்லா தோழி நாங்
தோழி உங்குளுக்கு சீனக்கரு அது மட்டு இல்லாம உங்குளுக்கு எல் ஐ சி இதிக்லா வந் நெறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கட போட்ருப்பாங்க தோழி ஒரு தெரு முழுக்கவே அந்த கட தா தோழி கொழிவாங் அத்லா போய் ட்ரை பண்ணி பாருங்க தோழி
செரிங்க தோழி நானு அங்க போய் டரை பண்ணி பாக்ற தோழி எ நாங்க ஒரு நாளு எங்க ஃப்ரெண்ட் சா ஃப்ரெண்ட்ஸா நாங்க வந்து சாப்ட போனோ தோழி நாங்க வந்து முட்ட பேஜோஸ் சொல்லுவாங்கல தோழி அது சாப்ட போனோ தோழி எங்க கல்லூரி பக் கத்லே இருக்கு தோழி அந்த கட ஸட்ரீட் கட நாங்க போய் சாப்ட்டோ தோழி நாங்க போய் சாப்புட்றோ நாங்க போய் ஆ உணவு ப வந்து சொல்லிட்டோ தோழி இந்த மாரி ஒரு முட்ட பேஜோ வேணு எங்குளுக்கு தாங்க அப்டின் சொல்லிட்டோ தோழி அவுங்ளு குடுத்துட்டாங்க நாங்க மூணு பேர் இர்ந்தோ நாங்க மூணு பேரூ ஒரு சேலஞ்ச் வச்சுக்ணோ தோழி ஒரே முட்டைய வந்து ஒரே வாயில போட்டுக்ணூன் சேலஞ்சு கந் தோழி நாங்க என்ன பண்ணோ நானு டீனா நானு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அது ஒரு முட்டை ஒரே வாயில போட்டுக்கோ தோழி அங்கருக்கிற அக்க பக்கல்லா பாக்குறாங்க தோழி என்ன நீங்க இசின் சாப்புட் சிங்க அப்டின் ஒரே அசிங்கமா போய்ட்டு தோழி அதுதா நாங்க பண்ணது ஒரு காமெடியான நிகழ்வா எனக் எனக்கு தோணு தோழி உங்களுக் நீங்க போணுமோ உங்ளுக்கெதாச் காம்டியான நிகழ்வு இத இந்த மாரி மறுக் முடியாத நினைவோ எதாச்சுருந்தா சொல்லுங்க தோழி
அந்த மாத்ரி எனக்கு எதூமே இல்ல தோழி நீங்க வேறது மாரி எதாச்சுர்ந்தா சொல்லுங்க தோழி
தோழி என்ன தோழி நீங்க நீங்க உங்குளுக் நீங்க இவ்ளோ கடைக்கு போயிருக்கீங்க உங்ளுக்கு இல்லன் சொல்றீங்க எனா நம்பம் இல்ல தோழி எதாச்சுர்க்கூ என்க்கிட்ட சொல்றதுக் கூச்சப்படாதிங்க தோழி பரவால் சொல்லுங்க சிரிக்க மாட்டே
இல்ல தோழி அன்னிக் ஒரு நாள் என்னாச்சு நாங் நானு எ நண்பர்களூ வந்து இந்த மாரி ஸ்ட்ரீட் ஃபுட் க கடையில தாங்க சாப்ட போனோ என்ன ஆச்சு அந்த ஸ்ட்ரீட்ஃபுட்ட ஆர்டர் பண்ணிட்டோ ஆர்டர் பண்ணிட்டு வந்துச்சு எ பக்கத் ல என்னோட தோழி வந்து ரொம்பவே வந்து முந்து எதுவுமே வச்சுக்க மாட்டா வெளிப்படியா சொல்லிடுவா அந் நாங்க வந்து இந்த ப்ரெட் ஆம்லெட் தா தோழி ஆர்டர் பண்ணோ அந்த ப்ரெட் ஆம்லெட் ஒ வந்துடுச்சு அத சாப்புட்டு ஐயி என்னா இது இந்த சாண்டி செல்வான்ல ஐயிய இந்த கொழந்த என்ன இப்டி அந்த மாத்ரி ஐயிய என்ன ப்ரட் ஆம்லேட் நல்லாவே இல்லன் சொல்லி அந்த ஓனருக்கு கேக்குற மாரி சொல்லிட்டா தோழி அவ போடல இப்பயே பாக்றாரு நாங்க என்ன பண்ட்டோ கட கடற் கார்கு குதா அந்தம் அந்த அந்த அந்த ப்ரட்டி கைல தூக்கின் அப்டியே வந்துட்டோ ப்ளேட் மட்டு வச் அந்த மாரி அவ பண்ணா தோழி அந்த மாத்ரிதா நண்பர்கள் எல்லாருமே தோழி
இது இப்டி தோழி ஆனாலு நம்மளுக்கு இந்த மாரி நினைவுகள்லா வந்தாலுமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லா சாப்ட்டா ஒடம் நல்லதில்ல ஒடம்புக்கு கெடுதி வரு அந்த மாரிலா ஸ் சொல்றாங்க தோழி இப்ப இந்த நீயா நானாலே எடுத்துக்கோங்க இந்த பிக்ரைஸ் காமிக்றாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்டா கேன்சர் வரூ தைரா ஆய்ட் வரூ அது பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க தோழி நீங்க ஆ நீங்க என்ன நெனக்கிறீங்க சொல்லுங்க
அது ரொம்பவே செரிதா தோழி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ட வந்து தெனமூ சாப்பு ஒது அது கம்முல் வாரத்ல ஒரு வாட்டியோ இல்ல மாசக்கு ஒரு மூணு வாட்டியோ அப்டி சாப்படும் போது அது ந ஆனா நம்முள் நம்முள்க் வந்து எப்பல்லா தோணுதோ எப்பலா நமக்கு டைம் கெடைக்குதோ எப்பலா நம்மகிட்ட கா காசு இருக்குதோ அப்பல்லா போயிட்டு இப்டி சாப்பிடும் போது நமக்கு தேவையில்லாத உடல்நிலை ப்ரச்னைகள்ல்லா தோழி வரூ ம் ஏன்னா அது ஸீஃபுட்ல வந்து நம்மளுக்கு எந்த என்ன யூஸ் பண்றாங்க என்ன வந்து ம் மசாலா போட்றாங்க எத்தன நாள் அத வெச்சு ஆர்கியு பண்றாங்க தெரியு எப்பயாசு ஒரு நாள் சாப்புட்னு அதாவது கெடையாது நம்ம தெனமு சாப்பிடும் போது இல்ல வாரதுல ஒரு மூ வாட்டி அதுவே நம்ப ஒரு பழக்கமா வச்சு இருக்கும் போது அப்பதா தோழி நம்மளுக்கு உடல்நிலை எல்லா உடல்நிலையில வந்து ஆ நோய்கல்லா ஏற்படு தோழி
அப்டி சொல்றீங்க எதுவா இருந்தா எல்லா அலவா சாப்பிட்ணு தினமு சாப்பிடக் கூடாது அப்பதா வந்து நமக்கு டெய்லி சாப்ட்டும் போதா அந்த உணவு வந்து நமக்கு வந்து ஒரு பாய்சனா மாறு நீங்க சொல்றீங்க தோழி ஆமா தோழி நானுமே வந்து டெய் லா சாப்ட மாட்டே தோழி எப்பனாச்சு இந்த மழ வரும்போது அப்டி இல்லனா எப்பனாச்சு சாப்பிடணு தோணுல சாப்டுவே தோழி அனா நம்ம ஹெல்தியா கீர ஸ்ரீட்ஃபுட்டு இருக்குல தோழி அது மாரி சாப்ட்டா நமக்கு எந்த பிரச்சனையு வராதுல
அ என்னதா நம்ப எப்ப செஞ்சாலு எப்டினாலோ டேஸ்ட் இருக்காதுல்ல தோழி அப்ப என்னதா செஞ்சாலு ஆனா ஸ்ட்ரீட்புட்ல போய் சாப்பட மாதிரியான அந்த டேஸ்ட் எங்கயுமே வராது தோழி
ஆ அது கரெக்ட்டு தா தோழி ஸ்டரீ்ஃபுட் னா ஸ்டரீ்ஃபுட் தா தோழி அனா அது டெய்லியுமு சாப்டக் கூடாது எப்பயாச்சு நமக்கு தோணும் போது சாப்ட்டாதா ஒடம்புக்கு நல்லதுல தோழி இப்ப நம்ம டெய்லி சாப்டும் போது கேன்சரு இந்த மாரி கொடிய நோய்ல்லா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு
நிறையவே உண்டு தோழி அது அது மாரி டைம்ல தா நீங்க இருக்குறது சாப்ட்டுக்கலா தோழி அ நம்மள போய் எல்லாத்துையுமே தெனமு போய் சாப்ட முடியாதுன் போது அப்போ நம்ப ஏதாச்சு ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்பவே வந்து சாப்டணுனு தோண் தோண்ரத ரெகுலரா சாப்புட்ணுனு தோணும் போது அப்போ நம்ம வீ ட்ல நம்பளுக்கு நம்ப நம்ப செஞ்சு நம்ப ஈசியா செஞ்சு சாப்ட்டுக்குலா தோழி ஆனா நம்பளுக்கு எப்பயாச்சு ஒரு டைம் வந்து ட்ரீட் வைக்கிறோமோ என்ன அப்டி நல்ல மூட்ல இருக்கு நம்ம சாப்புட்னோங்க போது அப்போ போயிட்டு சாப்ட்டுட்டு என் ஜாய் பண்டு வர்ணு தோழி
அது நம்ம கலக்கலா தோழி நீங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுடே வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரன்டல்லதா போட்றாங்க தோழி அந்த மாரி சாப்ட்டாலு ஏக்கறதுயாமா இல்ல இப் போ இந்த இப்பிட்லா நா எத மீன் பண்றனா இந்த பானிபூரி இந்த மாரி ஐடம்ஸ்லா இருக்குல அத வந்து ந பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்லயே போட்றாங்கல்லா அப்ப வந்து அது சாப்பிடும் போது நமக்கு எந்த பிரச்சனையு வராதா இல்ல அதே உடல் ஹெல்து தா தருமா நம்ம
தொழிலுக்கு வந்து அ எ எய்டி ஃபோர் சின்னதா அந்த இடத்த பாக்காதீங்க நம்ம தரத்த தா பாக்கனுட்டு நீங்க வெளியே சாப்ட்ட போனாலே தரோ அப்டி அப்படின்னு ன்றது வந்து இருக்கவே இருக்கா தோழி நம்ம வீட்ல சாப்புற வேசுக்குனா தரமு சரி அப்றோ அந்த வந்து ஆரோக்கியோ இது எல்லாமே நம்ம வீட்ல சாப்டுமோதா தூங்கிருக்கு அது ஸீட்ரீட் ஃபுடாவு இருக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் கடையா சவரு ஒரு போட்டு கிண்றாங்க அது கூட போயி அனா அதுல வந்து தரோ அப்டிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்காது தோழி இத ரெண்டு எடத்துலுமே வந்து சமமான உடல்நலக்கேடுகள் தா தோழி வரு
ஆ சரிங்க தோழி நீங்க சொல்றதாலே எனக்கு தெரியுது தோழி நா வந்து ரொம்ப லேச ஆயி எடுத்துடேன் த இந்த மாரி போய் சாப்ட்டா எதுவு ஆகாதுன்னு இப்போ இவ்ளோ நம்ம பேசுனதால தா எனக்கு தெரியுதுச் ஸ்ரீட்ஃபுட் வந்து நல்லதா ஆனா வந்து ஒரு டைம் சில டைம் சாப்பிடும் போதுதா அது நல்லதா இருக்கு ஆனா நம்ம வந்து டெய்லிக்கு சாப் டனா அதுவே நம்ம ஒடம்புக்கு வந்து பெரிய கெடுதியா தரு இந்த ஸ்ரீட் ஃபுட்டெல்லா விட கூட இந்த ஃப்ரைட் ரைஸ்லா சொல்றாங் கல அதா ரொம்ப ஓடி ஓடி சேக்குது தோழி நம்ம டைலா டெய்லி சாப் டமோது ஏன்னா அதுல அஜின மோட்டோன்ற வந்ட்டு ஆட் பண்றாங்க அது ஆட் பண்றது இல்லாம அந்த ஆயில்லா வந்து ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி யூஸ் பண்றதுனால அது வந்து நம்ம உடலுக்கு வந்து கேன்சர் புற்றுநோய் உண்டாக்குற அளவுக்கு நமக்கு வந்து தீங்க வெளைவிக்குது தொழில் நீங்க என்ன சொல்றீங்க டெய்லி ஃரைட் ரைஸ்ஸா சாப்ட கூடாதுல்ல தோழி
ஆமா தோழி இருக்கு எதுமே எதுவுமே ரொம்பவே விஷயத்த நம்ப தெனமோ ஸ்பை சாப்டாம எப்பயாச்சு ஆசைக்கு ஒருவாட்டி சாப்புடுறது அந்த மாதிரி இருக்கலா தோழி அதே மாதிரி
டைம்ல சாப்ட்டா கரெக்டா த்
அ அப்லிக்கே சாப்ளா தோழி உங்களுக்கு எப்போ சாப்ணுன்னு தோணுதோ அப் பல்லா சாப்டாம நம்மளே நம்ம அத கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்டிங்கறது வந்து அளவா சாப் சாப்புட்னாலே போது தோழி அதுவே நம்போ ஒடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு தோழி
அப்டிங்களா தோழி எனக்கு இவ்ளோ நாள் இதெல்லா தெரியாமிருந்த தோழி நா லேசா எடுத்துட்ருந்த நீங்க லம்ப பேசறதுனால் தா எனக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்டின்னு தெரியுது தோழி
ஆமா ஜோ நீங்க இதுக்கப்புறோ எல்லாமே தெரி்ஞ்சி சாப்புட்னோ தெரிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து எப்போ ரொம்பவே உன்னால உங்களால அத வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அத சாப்புட்ணன்னு தோணும் போது மட்டு சாப்டுங்க தோழி அத் செரிங்க தோழி நம்பளுக்கு குடுத்த நேரோ முடிஞ்சிச் தோழி மீண்டு இன்னொரு கால் நம்ம சந்திப்போம்னு நா நெனைக்கிற தோழி